வணக்கம் தோழி எப்டி இருக்கீங்க
நல்லா இருக்க நீ நல்லா இருக்கீங்களா
ஆ நல்லா இருக்குன் தோழி எப்டி இன்றைய நாட்கள் எல்லாம் எப்டி போய்கிட்டு இருக்கு
கண்டிப் அப்பா எனக்கும் அப்டிதான்
எத பத்தி பேசுவாங்க
தோழி கேக்குதுங்களா
கேகுது கேக்கு கணு கேக்குதா
இப்ப கேக்குது செரிங்க தோழி இன்னைக்கி நம்ம வந்து பொருட்கள் வந்து வாங்குற பர்ச்சேஸ் பத்தி பேக்குசலாங்களா பொருட்களை வாங்கறது நம்மளுோடை வந்து ஆன்லைன்ல வாங்கறதாகட்டும் நே ரெடியா போய் வாங்கறதாகட்டும் அந்த மாரி விஷயங்கல பத்தி இன்னைக்கி பேசலாம் ம் நா என்னோட அனுபவத்தை சொல்றனே நான வந்து பெரும்பாலொ இப்ப பொருட்களை எல்லாம் வந்து ஆன்லைல தான் வாங்கிக்கிட்டு இருந்தேன் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி அந்த அதிகமாக நான பயன்படுத்துது வந்து ஃப்ளிப்கார்ட்டில் வாங்குவேன் ஃப்ளிப்கார்ட்டில இந்த வீட்டுக்கு தேவையானத சமையில் அறக்கு தேவையான பொருட்கள் எல்லா ரொம்ப நல்லாவே இருக்கும் அந்த அழகான அந்த கப்புகள் ஆகாட்டும் அந்த மாரி பொருட்கள் எல்லாம் வாங்கிட்டு தான் இருந்தேன் அதன் பிறகு எனக்கு எனக்கு பிடிக்காதுனு பாத்தான் அந்த துணியில தான் தோழி நான வந்து கொஞ்ச்சொ வந்து ஏமாந்துட்டேன் மாரி எனக்கு உணர்வு அத பாக்கறதுக்கு அந்த ரிவ்யூவெல்லாம் பாத்துட்டு தான் வாங்குவேன் பார்த்தா ரொம்ப நல்லா பயங்கரமாக ரிவ்யூவெலாம் கொடுத்துருந்தாங்க அப்புறம் நான் அந்த துணி நேரா வந்த பிறகு பார்க்குறேன் நான பாத்ததுக்கும் இதுக்கும் அப்டியே வந்து வேறுபட்டு இருக்கு ஒன்னும் நல்லாவே இல்ல ஏமாந்துட்ட மாரி இருந்துது அதுல இருந்து அது கொஞ்ச நா விட்டுட்ட துணிகள் மட்டு வாங்குறதுல்ல
இல்ல நானே வந்துட்டு ம் நானே அந்த மாரி பாப்ப அதுல பாத்துட்டு நம்ப வந்துட்டு சரி ஓகே நம்ப வந்து ஆட்ரு பண்லா அந்த மாதிரி பண்ணா நம்ப பாத்தது ஒன்னாருக்கு வரது ஒன்னாருக்கு
ஆமா
நம்ப பாத்தது வந்துட்டு நல்லா ஒரு நல்ல கலர்ல நல்ல நெறத்துல அவுங்க வந்து காம்ச்சிருப்பாங்க சேரின்னு நம்ப அது நல்லா இருக்கேன்னு நம்ம ஆட்ரு போட்டம்னா அது வேற நெறத்துல வருது அதோட மோசமானது என்னன்னா ஹம் நம்ப ஆ பாத்ததுக்கு இதுக்கு சுத்தமா வந்து ஒரு வே ஒற்றுமே கெடையாதுங்கற மாதிரி இப்போ இப்போ ஒருத்தவங்க வந்துட்டு கூட இப்ப இது பயன்படுத்துறாங்க எம் ப்புடினா ஹ இது வந் து நம்ப அங்க தொலைபேசில பாத்த பொருளு இது வந்து பொருளு அந்த மாதிரி ஏன்னா அந்த அளவுக்கு இப்ப ரொம்ப மோஸ் தும்மா நம்ப வந்து அ வெள்ள போறதுக்கு கொஞ்ச ஒர் அலுப்பு பட்டுக்கிட்டு நம்ம போய் இதுல போய் அ போட்டம்னா அது வீடு தேடி வந்துரும்ங்கிறதுக்காக நம்ம வாங்குறோ நா என்ன நெனக்கிற அப்டின்னாக்கா இப் ப்ப நம்ப ஒரு ஐநூருவாய்கொரு பொருள் வாங்குறோ ப்படினா அது ஒரு தரமானதா வாங்குனா கண்டிப்பா நம்ப நேர்ல பாத்துதான வாங்குற மாதிரி இருக்கு ம் இப்ப நேர்ல பாத்து வாங்குறோன்னா நம்ப எல்லாமே ஒ ஒருவாட்டி நம்ம பாப்போ அதெல்லா எப்டி இருக்கு தரமானதா இருக்கா நம்ப குடுக்குற காசு வந்து இது வந்து அ வாங்கலாமா அந்த மாரி நம்ம ஒவ்வொன்னா நம்ப கேட்டு விசாரிச்சி அதுல வந்து நம்ம பேரம் பேசி வாங்குவோ ஆனா நம்ப நம்ப இந்த மாரி அ போ அலைபேசில வந்து ஆட்ரு போட்றது வந்துட்டு ஆ இதெல்லாம்போய் எதுமே பண்ண முடியாது அவங்க என்ன ஆஹ் ஆ விலை குடுத்துருக்காங்களோ அதுதா அந்த விலைக்குதா நம்ம வாங்கி ஆகணு அதே மாதிரி அந்த போ அந்த பொருள்க்கு வந்துட்டு இத்தன நாள் உழைக்கு இது அப்புன் எந்த ஒரு இதுவு கெடயாது எப்ப வேணாலு வீணா போகலா அந்த மாதிரிதா நம்ம போய் அவுங்ளுட்ட போய் கேக்கவு முடியாது ஆ நம்ம போய் அவுங்கள்ட்ட வந்துட்டு இது மாரி வீணா போய்டுச்சு அப்புன் சொல்ட்டு நம்ப கண்டிப்பா கேக்க முடியாது ஏன்னா நீங்க வாங்கும் போது நல்லா இருந்துச்சான்னு மட்டுந்தா பாப்பாங்க இதே நம்ப வந்துட்டு வெள்ள போய்ட்டு கடயில போய் வாங்குறம் அப்டின்னாக்கா கண்டிப்பா அத நம்ப ஹ அவுங்ளுட்ட கேட்கலா இப்தன்ன வாங்ட்டு போனோ அதுக்குள்ள என்ன இப்டி ஆயிச்சு அப்புன் சொல்டு நம்ப அவுங்ளுட்ட கேக்கலாம்
கண்டிப்பா அதலா உண் ம்யான ஒரு கருத்து சொன்னீங்க எனக் க்குமே அந்த மாரி ஒரு அனுபவ இருக்கு தோழி சமீபத்துல நானு ஒரு சப்பல் ஸ்டாண்டு ஒன்னு வாங்குனே அது எப் ப்டின்னா பாக்கறது வந்து அந்த ரிவியூ பாப்போல்யா அது ம ல்லாம ஃபோட்டோலா போட்ருந்தாங்க அத வாங்கனுவுங்களுமே போட்ருக்காங்கங்க ரொம்ப நல்லா இருக்கு அப்டிங்கற மாரி போட்ருந்தாங்க அது வந்து இரும்பு அப்டிங்கற மாதிரில்லா போட்ருந்தாங்க அந்த ஸ்டாண்டு செரி நானும் ச பரவாயில்ல ஐநூறு ரூபாய் போட்டிருந்தது அதனுடைய விலை பரவாயில்ல அப்டினு சொல்லிட்டு வாங்கிட்டேன் வீட்டுக்கு வந்தா அது ஒரு மாரி தகரம் மாரி இருக்கு அத நான ஃபிட் பண்ணுறதுக்கே ரொம்ப கஷப்பட்டேன் பண்ணிட்டு ஒரு ரெண்டு செருப்பு தான் வைக்கிறேன் அப்டியே கீழ கீழவிழுது அப்பறம் வீட்டுல முன்னாடிய வீட்டு்ல சொன்னாங்க அதெல்லாம் வாங்க வேண்டாம் அப்டிங்கற மாரி எனக்கு இன்னும் அது பாக்குறதுக்கு ரொம்ப அட்ராக்ஷனா இருந்தது ரொம்ப அழகார்ந்தது அதுக்கப்பறம் அதே மாரி ஒரு ஸ்டாண்டு கடயில போய் கேக்குறேன் அது அந்த ஐநூறு ரூபாய்க்கு கீழ தான் இருக்கு ஆனா அவ்ளோ அழகா இருக்குது தரமாவும் இருக்குது இன்னுமே நான பயன்படுத்திட்டு தான் இருக்கேன் அப்ப பா இருங்கள அதுக்கப்பறம் என்னால அது ரிட்டர்ன் போடு வும் முடியல அந்த இதுவே இல்ல இல்ல நாங்க வாங்க மாட்டோங்க அப்டிங்கிற மாரி சொல்றாங்க
நானே தோழி ஒரு நானே ஒரு வந்துட்டு ஒரு ஐநூறு ரூவாய்க்கு ஒரு மிக் ஆஹ் மிக்சி ஒன்னு ஆர்டரு போட்டிருந்தேன் அது வந்துட்டு அ ஒரு மாசம் கூட வரல வீட்டுல வந்துட்டு எல்லாருமே திட்டினாங்க இது இது வாங்கறதுக்கு வந்துட்டு நீ ம் ஆ ஒரு ஆயிர ரூபா போட்டு நீ நீங்க கடல எங்கயாச்சு வாங்கியிருந்தால் கூட உனக்கு கொஞ்சம் நாளுக்கு வந்துருக்கும் இதெல்லாம் தேவைய ஏன் காசு வீணாக்குற அப்டின்னு சொல்லிட்டு திட்டி இருந்தாங்க அதுக்கப்பறம் நானும் வாங்கறது உட்டுட் இந்த பக்கமே போறதுல்ல
ஆமா எனக்கு உக்க அனுப்பு தான் ஆனா இருந்தாலும் எப்டி தெரியுங்களா அந்த ஆன்லைன் ஷாப்பிங் அப்டிங்கறது ஆனா நான சும்மா இப்ப இப்ப நான் பயன்படுத்த ல்லாம் கூட அந்த பிப்ப பிப் ப்லிப்கார்ட் ஆகட்டும் அமேசான் ஆகட்டும் எப்போவாது எனக்கு மைண்ட் ஒரு மாரி இருக்கும் போது சும்மா பாக்கற பழக்கம் இருக்குது வாங்க மாட்டேன் இருந்தாலும் எது புதுசா வந்திருக்கு அந்த மாரிலாம் இருக்கு வாங்கறத விட்டு நேர்ல தான் பெரும்பாலும்
நான கூட வந்துட்டு அந்த அது மாரி நம்ம ஒண்ணு ஆர்டரு போ அ போடுறோம் அப்டின்னாக்கா அது வந்துட்டு அப்போ நமக்கு தேவையான நேரத்துக்குள்ள வராம ஒரு ஒரு வாரம் ஆகுது ரெண்டு வாரம் ஆகுது இது வந்துட்டு நமக்கு வந்து கொஞ்சம் நேரம் வீணா போகுதுகோங்குற மாரி தோணுது டக்குன்னு நம்ம ஒரு வெள்ள கடக்கி போறோம் அப்டின்னாக்க வாங்கிட்டு தைக்க குடுக்கணும்னா தைக்க குடுத்துட்டு இல்ல இதுல என்ன பண்ணுமோ அத கடகடனு நம்ம பண்ணிடலாம் ஆனா இதுல எப்டினா நம்ம அந்த ஆர்டரு காத்திருக்கணும் அது வருது எப்போ வருதோ அவங்க வரும்போது நம்ம வீட்டுல இருக்கணும் அது வேற ஒரு பெரிய பிரச்சனை விட இல்லன்னா நம்ப வெளில இருக்கும் போது ஆமா நம்ம கலைப்பெடுத்து வந்திருக்கீங்க எப்போ வருவீங்க எப்போ வருவீன்னு கேட்பாங்கன்னா கேன்சல் பண்ணிட்டுரு வாங்க அது வேற நமக்கு வந்துட்டு ரொம்ப ஒரு து இவ்வளவு நாள வெயிட்பன் ஆங் காத்திருந்தது வீணா போயிடும் இல்லையா
அதேதான் எனக்குலாம் அந்த மாரி நறைய அனுபவம் இருக்கு நான் ஆர்டரு போட்டருவேன் வீட்டில் இல்லாத போது வருவாங்க அதுக்கு நம்ம பக்கத்து வீட்டுக்கார கிட்ட சொல்லி அவங்களும் வீட்டில் இருக்க மாட்டாங்க அது ஒரு அலைச்சலாக இருக்கும் அதுக்கே வீட் ட்ல இருக்கவங்களுக்கு ஆன்லைன் ஷாப் அப்படின்னாலே பிடிக்காது நம்மளே தெரியாம தான் அங்க ஆர்டரு போடுவோம் அது சரியா நம்ப வந்து எல்லாரும் இருக்கும் போது தான் வரும் அந்த சனி ஞாயர் ஆனா தான் அந்த பொருளே வரும் அந்த மாதிரி தான் நேராக போனால் நம்ம பார்த்து வாங்கிக்கலாம் அதுலேருந்து நான் பெரும்பாலும் போறதில்லை தோழி நேரடியாக போய்ட்டட்டு எது வேணுமோ அதே மாதிரியே நேராக போய் பொருள் வாங்கும்போது பார்க்கலாம் ஒரு மைண்டே ஒரு புத்துணர்ச்சியாக இருக்குது சரி எல்லாரையும் பார்க்குறத ஒரு அப்போதான் வந்து ஷாப்பிங் பண்ணுற ஒரு உணர்வே வருது அதனால பெரும்பாலும் நேரடியாக
அதே மாதிரி நம்ம வந்து இப்போ ஒரு ஆர்டரு போடுறோம்னா ஆச்சுங்க ஆ நம்ம தினமும் எடுத்து எடுத்து பாகக்கணும் எப்ப இரு இல்லையா அதே நேரத்துல நம்ம கையில வந்து காசும் இருக்கணும் கையில காசுல்லா அது வேற ஒரு இது கையில காசுல நேரத்துல வந்துருவாங்களோ ஒன்னும் ஒரு பயந்துகிட்டு கையில காசு இருந்தாலே எப்டி இருந்தாலும் செலவாகிடும் இல்லையா அப்புற நம்ம அதையும் எடுத்து வைக்கணும் நிறைய இருக்குல்ல அதனால நான் வந்துட்டு அத தவிர்த்துடுவேன் எப்பவுமே நான் அத இது பண்ண மாட்டேன் அதெல்லாம் போட மாட்டேன்
ஆமா அதுவும் அவங்க கேக்குற சில்லரை வந்து நம்ம கரெக்ட் கொடுத்துணும் சேஞ்சும் இருக்கு து அவங்க கிட் சேஞ்ச் இல்லங்க போய் வேற எங்கயாது மாத்திட்டு வாங்க அப்டின்னு வாங்க அதுக்கு நானும் கூட அலஞ்ருக்கேன் பக்கத்து வீட்டுலாம் போய் சேஞ்ச கேட்டு அது ஒரு மாரிய இருக்கும் என்னடாவங்க சேஞ்ச கூட எடுத் எத்துட்டு வர மாட்டேங்கிறாங்களே அப்டின்ட்டு
இதுல வந்துட்டு நம்ப ஒரு இப்போ நம்ம ஒரு இதுக்கு ஆர்டர் போட்டோம்னா எப்டி இருந்தாலும் அது கூடாதான் வருது
கண்டிப்பா
கேட்டா ஏதோ அவங்க சொல்றாங்க இல்ல இதுதான் இது அப்படின்னு சொல்றாங்கன்னா என்னன்னே தெரியல இப்ப வந்துட்டு நம்ம வந்து ஒரு எட்நூறு ரூபாய்க்கு ஆ ஆர்டரு போடுறோம் அது அப்படின்னாக்கா அது எப்படி இருந்தாலும் ஒரு எட்நூத்தி ஐம்பது ரூபாய்கிட்ட வந்துருது
ஆமாடெ ஆஹ அது பாருங்களேன் அந்த பொருள் ஆர்டர் போடும்போது நீங்க வந்து இவ்வளவு து தான் உங்களுக்கு டிஸ்கவுண்ட் ஆயிருக்கு அப்டின்னு காட்டுவானுங்க அப்புறம் வந்து டெலிவரி சார்ஜி அது இது பில் போட்டு அதனுடைய விலை வந்து கடையிலுமே அ தாங்க இருக்கு கிட்டத் கிட்டதட்ட ஒரு மோசடி மாதிரி தா நான் ஆர்டர் போடும்போது பரவாயில்ல இவ்ளோ சேவ் பண்ணியிருக்கோமேன்னு சொல்லிட்டு ஒரு உணர்வு அதே பொருள் கடையில கேக்குறோம் அதை விட கம்மியாவே இருக்கு ஆனா சில பொருட்கள் எல்லாம் ஆன்லைன்ல கம்மி தாங்க வந்து ஏத்துக்கதான் இப்ப நேரடியாக ஒரு பிர்ஜ் ஆகட்டும் ஒரு வாஷிங் மிஷின் இதெல்லாம் வாங்க போனும் அப்படின்னு சொல்டிங்ன்னா கடையில வந்து அ அதிகமாவே இருக்குங்க நானா சொல்லிருக்கேன் எனக்கும் அனுபவம் இருக்கு இல்ல நான் ஆன்லைன்ல இத பாத்தேன் இது கம்மியா இருக்கு அப்டின்னு சொல்லும் போதுதான் அவங்க கடையில குறைக் க்கானுங்க அந்த மாதிரி ஒரு சில நன்மைகளுமே இருக்கு இந்த ஆன்லைன்ல என்ன அதுக்கான வந்து ஒரு உத்தரவாதம் இல்ல இந்த பொருள் வாங்கனா நமக்கு உத்தரவாதம் இல்ல அதுதான்
நானே வந்துட்டு ஒரு ஆடை வந் ரெ ண்டு எடுத்து இருந்தேன் அதாவது ரெண்டு எடுத்து இருந்தான் அதுல என்ன ன்னா ரொம்ப ஒரு ரொம்ப மெல்லிசா இருக்கு நான் நான் இப்ப வந்து உள்ள போட்டிருக்கிறது வந்து எனக்கு தெறியற அளவுக்கு ரொம்ப மெல்லிசா இருந்தது
ஆனா அது பாக்கும்போது அப்டி இருந்திருக்காது இல்லையா நம்ம அந்த போட்டோல பாக்கும் போது அப்டி இருக்காது ஹ் அதுதான் நா துணிகள்லாம் நான் பெரும்பாலும் விரும்புறது இல்ல தோழி அப்டிதான் வாங்க க்கிறது நன்றி தோழி இவ்வளவு நேரம் வந்து நம்ம நெறைய கருத்துக்களை பகிர்ந்துகிட்டோம் மீண்டும் சந்திப்போம் நன்றி